ம் ஆ நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி நன்றி தோழி எதாவது ஒரு டாபிக் விவாதிக்கலாமா தோழி நீங்க எதாவுது வச்சிருக்கீங்களா தலைப்பு
ம் ம் ம் இப்ப இருக்கற பசங்கள பத்தி ஏதாது பேசலாமா பார்ப்பா
அ பசங்கல்லா எந்த மாரி சொல்றீங்க சின்ன பசங்கல்லா இல்ல
இல்ல இப்போ இருக்கற சாப்பாடு விதம்
கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லே நீங்க சமைக்கறவ கண்டிப்பாக பேசலாம் தோழி
இல்லைனா நீங்க சொல்லுங்க தோழி நம்ப என்ன பேசலாம்
ஆ சமையல் முறைய பத்தி பேசலாங்ளா
கண்டிப்பாக தோழி சொல்லுங்க தோழி நீங்க என்ன ஸ்பெஷல் எதுல சமைப்பிங்க தோழி
ஆ நா பாத்தீங்க அப்டின்னா அசைவம் கொஞ்சம் ஓரளவுக்கு ச சுமாரா சமைப்பே தோழி சைவத்த ஒப்பிடும்போது அசைவம் கொஞ்சம் சுமாரா சமைப்பே அதுவு பாத்தீங்க ஆமாங்க ஆமாங்க ஏன்னா நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா கோழி இறைச்சி சாப்ட மாட்டாங்க ஆட்டு இறைச்சியும் மீனுந்தா சாப்புடுவாங்க நண்டு இராலல்லா எடுத்து சமைச்சது கெடயாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இரண்டும் தா அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க வாரம் ஒரு மு றை நம்ம வந்து அசைவ சாப்பாடுல சமைப் ப்போ தோழி அதும் காரம் அதிகமாக செஞ்சா வீட்ல சாப்பட மாட்டாங்க காரம் கொஞ்சம் கம்மியாக செய்யணும் அதுவு மீன்ல பாத்தீங்க அப்டின்னா குரும்மா செய்யாம நீங்க வறுத்தீங்க அப்புடின்னா நல்லா விரும்பி சாப்புடுவாங்க தோழி அதுவு இந்த மத்தி மீனுன் சொல் சொல்லுவாங்க இல்லிங்ளா ம த்தி மீன வந்து நம்ம பொரிச்சு ரசம் வச்சு குடுத்தோ அப்டின்னா நல்லா விரும்பி சாப்புடுவாங்க தோழி
அதுக்கு ரசல்லா வப்பாங்களா தோழி
ஆ இப்போ அ பொதுவாவே ஒரு ரச வச்சு ரசம் சாதம் வச்சு மீன் வறுத்து நீங்க குடுத்தீங்க அப்டின்னா அது இன்னு சுவையா இருக்கு
அப்டி அது தோழி அப்டி நீங்க அப்டி சொல்லவரீங்க ஆமாமா சொல்லுங்க தோழி
ல்ற நானு
ஆ சேரி சேரி எங்க வீட்லயு அத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தோழி அந்த எல்லாருக்கு வந்து சில பேர் வந்து மீன் கொழும்பு வெ ச்சுட்டு மீன் வந்து என்ன சொல்றது பொரிச்சுது குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்லயு அப்படிதான் தோழி எ கணவருக்கு ஆ வப் மீன் வர பொறிச்சேனா ரசம் வெச்சது ஆமா ம் ரசம் வேணு அவுங்கள்க்கு
இப்ப இதுவே நீங்க விரும்பமாட்டா இப்ப இதுவே மீன் கொழம்பு வெச்சீங்க அப்டீனா சாதத்த சாதத்த ஒப்பிடும்போது நீங்க அந்த டிஃபன் ஐட்டம் செய்றீங்க இல்லீங்ளா இந்த இட்லி தோச எல்லா செய்யும்போது அந்த மீன் கொழம்பு ரொம்ப ருசியாவே இருக்கு
து அந்த இட்லிய நீ நா வந்து அந்த மீன் கொழம்புல வெச்சு சாப் ட்டீங்னா அது ரொம்பவே ஒரு தணி ருசியா இருக்கு தோழி உங்களுக்கு அது நம்ம சாத ட்டு ஒப்பிட்டு நம்ம இட்லியே இட்லி கூடவே அந்த சால்னா ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடலாந் தோழி அவ்ளோ டேஸ்டா இருக்குந் தோழி
ஆமா தோழி இப்ப இட்லிய விட நம்ம எங்க வீட்ல பாத்தீங்க அப்டின்னா இட்லிய விட கொழம்பதா அதிகமா ஊத்தி சாப்பிடுவாங்க அதாவது
ஆமா தோழி ஆமா நீங்க கரெக்ட்டாங் சொன்னீங்க தோழி ஆமா தோழி சில வீட்டுகள்ல அந்த மா திரி ரொம்ப என்ன சொல்றது கொழம்ப வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந் த சாதத்தையு அதில்லாம பாக்காம அவுங்க கொழம்புதா ரொம்ப போட்டு போட்டு சாப்புடுவான் எங்க வீட்லயு சில பேர் அப்டி இரு
ஆமா தோழி இதுவே நீங்க இது மீன் இளி கொஞ்சம் புளி வந்து கொஞ்சொ அதிகமா சேத்துப் வெச்சீங்க அப்டீனா இப்ப இன்னிக்கு நீங்க சமைக்கிற மீன் கொழம்ப நாளைக்கு நீங்க வெச்சிருந்து சாப்படம் போது இன்னுமே ருசி கியா இருக்குந் தோழி ப்பன்னிக்கி இரவு வந்துஸ் கிரீங்க அப்டீன்னா இந்த இரவு சாப்பு சாப்பிட்டு மீதம் இருக்கற கொழம்ப நாளைக் காலைல வெச்சு பழைய கொழம்பு சாப்ட்டீங்ன்ன இன்னுமே இன்னுமே ருசி
ஆமா தோழி அந்த அந்த ஃரெஷ்ஷா நம்ம சாப் ட்றதிலியு அடுத்த நாள் சாப்பட்ற வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாரு க்கு தோழி அது நல்ல அந்த மீன்லல்லா அந்த ஊறி அந்த சால்னா வந்து நல்லா ஊறி அந்த கொழம்பு வ து உள்ள போயிருக்குந் தோழி நம்ம அந்த மீன கூட அவ்ளோ ருஸ் சிச்சு சாப்பல்லா
ஆம்மா தோழி நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் இத வி ட நீங்க இந்த ஆட்டு இறைச்சி செய்யும்போது பாத்தீங்க அப்டினா நம்ம இந்த மசால் தூள் எல்லா சேக்றோ இல்லிங் அ அந்த ஆச்சி மிளகாய் தூள் ம அ மட்டன் தூள் அப்டின் சேக்றோல்ல அதுக்கு பதிலா நம்ப கைலியே நீங்க அர ச்சு சேக்கும் போது அது இன்னுமே உங்குளுக்கு வ் ஸ்
ஆமா தோழி அந்த கையில செய்ற பக்குவோ வந்து அது ரொம்பவே ஏ ருசியாக இருக்கு தோழி அந்த நம்ம என்ன சொல்றது இந்த மிக்ஸ் தி ஜாரு இப்ப புதுசா இப்பொ இருக்கற காலத்ல எல்லாரு வந்து மிக்சியிலே அடிச் அரச்சு போட்ர்றாங்க ரொம்ப நம்ம ரொம்ப கம்மியா அந்த கையிலெல்லா அறுக்கற ஆளு
இப்ப கையில அரைக்கிறத விட ம மி க்சிலியே நீங்க அரச்சாலும் மொதல்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வனக்கி வெச்சிட்டு ஒரு பக்கொ வெச்சிட்டு இந்த அ ஜீரகம் சோம் டு மெளகு பட்டை கிராம்பு அப்றோ அதோட அந்த ர கொத்தமல்லி வரமிளகாய் இதெல்லா போட்டு நல்லா எண்ணெயில வறுத்துட்டு அத தனியா அரச்சு ஊத்தீங்ன்னா இதுதா மசால்த்தூள் நீங்க மசால் தூள் போட தேவயில்ல அதுக்கு பதிலா இந்த அரச்சு வெச்சத போடுவீங்க ப்ப கறி எடுத்து நம்ப அதுக்கப்புற இது அரச்சு வெ
மணமே அது தனியா வருந் தோழி இந்த மசாலாவ நம்ம தூறிட் டொம்னா அந்த கொழம்புல அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஸ்மெல்லு நல்லா வரு தோழி அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு தெரிஞ்சிரு ருசி அது தனியா இருக்கு தோழி
பொடியில போடுற ருசிய விட உங்குளுக்கு இந்த அரைச்சு வச்ச அந்த மசால் தூளு மசாலா வச்சு போடும் போது உங்குளுக்கு வித்தியாசமா இருக்கு ருசியும் அமிர்தமா இருக்கும் அந்த அந் அ கொழம்பையு நீங்க வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்ட்டீங்கன்னா இன்னும் அமிர்தமாக இருக்கும்
ஆ ஆமா தோழி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னிங்க தோழி நீங்க சொல்ற டைம்லயே எனக்கு வந்து நாக்குல தண்ணி ஊறுது தோழி அந்த இந்த சாப்பிட ஆமா தோழி நம்மளுக்கு சாப்பிடும் போது இ சாப்ட்டு இப்பதா முடிச்சு வந்துருக்கோ திரும்பவு வந்து நம்புளுக்கு அந்த சாப் பட உணர்வு வந்து தூண்டுது தோழி அந்த கொழும்பு என்ன சொல் அந்த கொழும்பு செய்ற விதமே நம்மளுக்கு வந்து
கண்டிப்பாக இது நம்ம திரும்பி சாப்படணும் போல இருக்கு தோழி ஆமா தோழி நீங்க இப்ப சமீபத்துல இருக்கற அ நிகழ்வுகள பாத்தீங்கன்னா தங்க விலைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிங்ளா தோழி அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்ளா ஆமா முன்னாடி இருக்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கிராம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் இருந்த காலத்த விட்டுட்டு இப்போ ஒரு கிராமே கிட்டத்தட்ட பதனஞ்சாயிர ருபா பக் குமய் சுங் தோழி அதனால நம்ம முன்னாடி முன்னாடி இருக்குது முன்னாடி இருந்த விட இப்ப வந்து வாங்கணுன் எல்லாரு க்கும் ஆர்வம் இருக்கு ஆனா அது வெலைய பாத்துட்டு ஐயோ இவ்வள வெலையாயிடுச்சேன் சொல்லி எல்லா யோசிக்கற மாரி ஆயிடு
ஆமா தி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னிங்க இப்போ வாங்கற ஒரு சூழ்நெலையே இல்ல தோழி எல்லாருக்கு ஆசைகள் நறைய இருக்கு தோழி இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் அப்போலா ரொம்ப டிசைன்ஸ் நா என்ன சொல்றது நியூ நியூ டிசைன்ஸு மிஷின்ஸ்ல ரொம் ப நல்ல நல்ல டிசைன்ஸா இருக்குது தோழி இப்போ ஆனா நம்மளுக்கு வாங்கி போடுறதுக்கு காசு தா தோழி பத்துத மாட் டேங்குது ஒரு கிராமுவே போனுனா நம்ம வந்து பதினா றாயிரம் அப்படி போடணுனா நம்ம எப்பிடி தோழி அந்த சேமிப்பே பண்ண முடியு அ மொதல்லிலா உங்குளுக்கு சேமிச்சுதா நம்ம வாங்குவோ தங்கத்த இப்போ சேமிக்கறது காசு வந்து உங்களுக் கு எங்கயோ இருக்கு அந்த
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க தோழி முன்னாடி ய யாரும் வந்து அதிகம் வாங்க விரும்ப மாட்டாங்க இப்ப வந்து எல்லாரு என்ன பண்றாங்க அப்டின்னா நம்ம ஒரு முதலீடு பண்ணணுன் நெனை ச்சால தங்கத்துல முதலீடு பண்லன் தா எல்லாத்தோட ஆர்வமு வந்திருக்கு தோழி பொரிசு எவ்வளவுதா நீங்க வெல
மொதலீடு சொல்றிங்கல்ல தோழி நீங்க அதுக்கு தான் தோழி இந்த தங்கத்தையே பயன்படுத்துறாங்க எல்லாரு வந்து ஆ கழுத்துல போடுறதுக்கு காதுல போடுறதுக்கு ஆ ரொ ரொம்ப கம்மியா தா விரும்புறாங்க அதுல காசு போட்ட நம்புளுக்கு வந்து லாபம் நம்ம நல்லா பாக்கலானு சொல்லி அந்த நினைப்புதா
சேமிப்பு இப்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சட்டாங்க தோளி வங்கிகள்ல சேமிக்கறத விட இப்ப எல்லாமே தங்கத்தை சேமி சேமி க்கா ஆரம்பிச்சுட்டாங்க தங்கம் ஒரு பக்கமும் நிலத் நில நிலம் இருக்கு இல்லலைங்களா நிலத்து மேல ஒரு பக்கமும் இந்த பொண்ணும் மண்ணும் எப்பிடி வாங்கினாலும் கெ ட்டு போகாதுன்னு ஒரு பழமொழி இருக் அதே மாதிரி பொண்ணு வாங்கி வாங்கி வெக்கிறாங்க அந்த பொண்ணு வாங்கி வச்சுட்டு பிற்காலத்துல வந்து அத நிலமா கண் மாத்திக்கிறாங்க அதுதா இப்போ நடக்குது நீங்க எவ்வளோ என்ன ஆனாலும் சரி நீங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையில எவ்வளவு வே தங்க வேல போனாலுமே நீங்க தங்க கடையில போய் பாத்தீங்கன்னா
தங்க வாங்கறதுக்கு ஆள் இருந்துட்டே தா இருக்காங்க தோழி ஆமா தோழி எப்பிடிதா அவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மதா தோழி ஆச்சரியமா பாக்குறோ அங்க கடையில வந்து எப் பூ இருக்கிற மாரி ஆட்கள் இருந்துட்டுதா இருக் இருக்காங்க தோளி நம்ம தா எப் எப்பிடி இருக்கா எப்பிடி வாங்க போறாங்க எப்பிடி சேமிக்கிறாங்கன்னு சொல்லி மண்டைய வந்து போட்டு பிச்சுக்கிற மாரி இருக்கு
கண்டிப்பா நம்ம இருது நம்ம காலகட்ட நம்ம இரு இருக்கிற காலத்துல நம்ம வாங்கினதை விட இதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்களுக்கு வாங்கி வெக்கணும்னு நெனைக்கும் போது இன்னு அதிகமாச்சு அப்பிடின்னா
ஆமா தோளி நீங்க சரியாகா சொன்னீங்க தோளி ஆமா தோளி இப்போ இருக் குற காலகட்டத்துல நம்ப இருக்கிற காலகட்டத்திலயே தங்கத்து மதிப்பு என்ன சொல்லுது ஒரு வாங்க இயலாத நி நிலைமை வந்துச்சு சொல்லி நம்ம பசங்க ஆ நம்ம வளர வளர அவங்க இருக்கிற காலத்துல அந்த தங்கத்தோட மதிப்பே இருக்காதுன்னு நெனைக்கிறேன் தோளி எனக்கு அப்பிடித்தான்
கண்டிப்பா ஏன்னா ஆமா தோழி எதனால அப்பிடின்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை அதிகம் ஆயிடுச்சு தோழி போ முதலல்லா பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அல்ல அல்ல கெடச்சிட்டே இருந்து ச்சு இப்போ தங்க சுரங்கத்திலேயே வந்து தங்கம் வந்து ப பற்றாகுறையா இருக்கறனால நம்ப வெளிநாட்டுல இருந்து வாங்குற சூழ்நிலை வந்துருச்சு அதனால என்ன ஆகுதுனா அது இன்னு வந்து வெலவாசி உயர்ந்துகிட்டேதா தோழி போவோ கண்டிப்பா
ஆமா தோழி எல்லாரு வந்து அந்த ம் என்ன சொல்றது ஷேர் மார்க்கெட்ல அது வந்து ஒரு விளையாட்டாக ஆகிவிட்டாங்க
ஆமா அது அது இல்லாம தங்கம்மு பத் திங்க அப்டின்னா இப்பொ விரும்பி போடுறவங்கங்குறது வந்து அதிகமான நபர்களா இருக்குறாங்க இப்ப இருக் க்குற காச நம்ப தங்கத்துல தா நம்ம போடணு தங்க வாங்கி வெச்சிர்லா தங்கத்த வாங்கிக்லா அப்டிங்குற ஒரு மனப்பக்குவம் மா மா மா மெண்ட்டா மனத்து மனப் பக்குவத்துக்கே எல்லாருமே வந்துட்டனால அவங்க கையில காசு இதின் கொண்டுப்போய் வங்கியில போட்றது கெடையாது தோழி எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கத்துலேயே போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா தோழி ஆமா அதனாலையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தங்கம் இருக்க இருக்க இன்னும் உயர்ந்துட்டே தா தோழி போகும் கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தா கொ உயரத்துக் அப்டியே கம்மியா நாளும் நூருபாய் எறுநூருபாய் இந்ந மாரிதா கம்மியாகுமே
ம்மா தோழி அதிக ஆற டைம்ல அது ரொம்பவே அதிகமா ஆயிட் டே போகுது தோழி அது கொஞ்சோ ஒரு நாள்ளு ஆ ரேட்டு ஏறுதுன்னா அந்த இ ஏர்ற ரேட்டு வந்து உங்களுக்கு ஆயரூபா இருக்கு தோழி கொறைற டைம்ல வந்து ஒங்களுக்கு அம்பது ரூபா நூருபான்னு கொறயுது தோழி ஏர்றது எப்டியா என்ன சொல்றது மலே போல ஏறுது தோழி கீழ எறங்குற டைம்ல ஒரு கல்லு மாதிரி ஒரு சின்ன சின்னதா இ ஆமா தோழி இந்த மாரிதா தோழி இப்போ இருக்க சூழ்நெல இருக்கு செரி தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி இப்போ நம்ம குடு அ நேரம் முடிந்தது தோழி ம் ம் நன்றி தோழி வணக்கம் தோழி